ஹலோ
கேக்குது
உம் கேக்குது சொல்லுங்க உம் என்ன தலைப்பு பேசலா நீங்க எதாது தலைப்பு சொல்லுங்க
தலைப்பு ட்ராவல்
எ‌து ட்ரிப்பு போறத பத்தி அ தமிழ்ல தாங்க பேசணு சுற்றுலா சு ற்றுலா ஆஹ் சூப்பருங்க
சிக்கிட்ட சிக்கிட்டம்போல
சிரிங்க ஆ நா வந்துட்டு இப்போம் இப்பொ கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க நா ஒரு நல்ல ஒரு சுற்றுலா போனே ரொம்ப நாளா எனக்கு சொல்லுங்க
எரச்சலா இருக்கு நடி மா டக் டக் டக் டக் டக் டக் டக் டக்னு பின்னாடி எதோ சத்தங்கேக்குது
கொஞ்சோ
ஃபேன் ஓடுது போல
ஆமா ஏசியா போடமுடியு காலைல
புரிலைங்க
இல்ல சொல்லுங்க இப்ப கேக்குதா
இப்ப கேக்லே
இப்ப கேக்குதா
இப்ப கேக்குது இப்ப கேக்கு கரெட்டா இருக்கு
சொல்லுங்க கொஞ்சொ எரச்சல்ருந்தாலு பரவால்ல ஃபேன் இல்லாம இருக்க முடியாது
சொல்லுங் சொல்லுங் சொல்லுங்க கொஞ் நாளைக் முன்னாடி ஒரு ட்ரிப் போனிங்க
ஆமாங்க கொஞ்சொ நடக் கி முன்னாடி நா ஒரு சுற்றுலா போனேங்க அதுவு என்னோட நெருங்கிய தோழிகளோட அதாவது ஏ ஒலகோ வாழ்க்கை அப்டிங்கிற மாதிரி பட்டவங்க அவங்க எல்லாருமே செரிங்களா ஆஹ் அப்டிப்பட்டவங் கூட நல்லாஸ் சந்தோஷோ ஜாலியா போனே ஓகேங்ளா நா போன எடத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஓகேங்ளா நா ஒரு எடத்துக்கு டூர் போறே அப்டின்னு சொன்னா அது எடத்துக்கு சுற்றுலா போறேங்றது போறே அங்க எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க இப்பொ பொ நீங்க சொல்லுங்க ஒங்க ஒங்க ஊருக்கே ஒங்க ப்ரெண்டு வந்துருக்காங்க இப்ப சுற்றுலா வந்துருக்காங்க வெளியருந்து வந்துருக்காங்கனா நீங்க ஒங்க ஃப்ரெண்ட பொய் பாப்பிங்களா இல்லையா
பாக்கணுந்தாங்க
தனங்க சோ நானூ சேரி அவுங்க கண்டிப்பா வருவாங்க ஏனா என்னோட ஃப்ரெண்டு தான ஒரு வருஷமா பேசுறாங்க ஏ ஃப்ரெண்டு சரி ஓகே கண்டிப்பா வருவாங்க அப்டிங்குற மாரி ஒரு எண்ணொ இருந்து எனக்கு செரிங்ளா செரி நானூ சொல்லியிருந்தே இப்டி நா வர்ரேங்றத நா ரொம்ப நாள்க்கு முன்னாடியே சொல்லிருந்தே பிளான் பண்ணியச்சி கெளம்பியாச்சி கெளம்பும்போதே கெளம்பிட்டேன் சொன்னே ரீச் ஆகும்போது ரீச் ஆயாச்சுன் சொல்லியாச்சி எல்லாமே சொல்லியாச்சி அவங்களுக்கான ஒரு மரியாத கூட கொஞ்சொங்கூட குடுக் த்துல அது ரொம்ப பெரிய வருத்தவங்க அதெல்லா நம்ம வந்துட்டு ஒரு சுற்றுலா போயிருக்கோ ஒரு நல்ல ஒரு அழகான எடங்க ஆனா அந்த எடத்த போய் என்ன சொல்றது அவ்ளோ குளிர்ச்சியா இருந்துச்சு எடோ பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச் சு நாங்க எடுத்த போட்டோக்குலா எண்ணிக்கியே இல்லங்க கவுண் கவுண்டலெஸ் போட்டோஸ் அந்த மாரிதா இருக்கு லட்சக்கணக்குலா போட்டோ எடுத் திருப்போ ஒரு மூண் நாள் போனதுக்கு மூண் நாள் போனதுக்கே ஒரு ஒரு அந்த ஃபோனே ரோ நெரம்பிடுச்சு அந்த அளவுக்கு போட்டோ எடுத்திருக்கோ போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோ எதுல எது நல்லா இருக்கோ அது வைக்கறது மாதரி அப்டி போட்டோ எடுத்துட்ருந் லட்சக்கணக்கலன்னு சொல்ல முடியாதுங்க செரி ஒரு முப்பது நாப்பதாயிர போட்டோஸாசவுது எடுத்துருப்போ சொல்லுங்களே ஏன்னா நைட் டுவுட்டாம போட்டோ பகலையு விடாம போட்டோ கெளம்புனா போட்டோ கெளம்புறக்கு முன்னாடி போட்டோ அப்டி சொல்லி ஒவ்வொரு புரியில ஆமா நறைய எடுத்தோ ம்
செரி செரிங்க
எல்லார் ஃபோன்லயு எடுத்தோங்க அப்ப எப்படி எடுத்திருப்போன்னு பாத்துக்கோங்க அவ்ளோ போட்டோஸ் எடுத்திருப்போ செரிங்களா ஃப்ரண்ட்ஸோட சேந்தா என்ன பண்றோண்ணு தெரியாது அப்றோ என்ன அவ்ளோ என்ஜாய்மெண்ட் பகல்ல ஆன பகல்ல பேசிகிட்டே இருப்போ நைட் ஆனா நைட்டு தூக்கம டோ நைட்டு உக்காந்து பேசிக்கிட்டே இருப்போ எ டான்ஸ் ஆடுறது என்ன என்ஜாய் பண்றது என்ன அவ்ளோ சந்தோஷ ஆனா அந்த எடத்துல எனக்கு ஒரு பெரி ய பெரிய டிஸப்பாயின்மென் இந்த ஒரு விஷ்யோதாங்க நீங்களே சொல்லுங்க இப்ப உங்க ஃப்ரண்டு உங்க ஒ நீங்க உங்க ஊரு க்கு போறீங்கங்க உங்கள வந்து பாக்கலனா நீங்க என்ன நைப்பீங்க உங்கள பத்தி என்ன நை ப்பிங்க நீங்க அவுங்கிட்ட ஜென்மத்துல பேசுவீங்க அப்றோ மூஞ்சு குடுத்து
அவச்சுவேஷன் என்னனு ஃபாஸ்ட் தெரிஞ்சு பண்ணுங்க தெரிஞ்சுட்டே
இப்ப நீங்க வந்துட்டு நாலு நாள் அங்க இருக்கீங்கங்க வேற ஒண்ணுமே நாங்க நாலு நாள் அங்கருக்கீங்க செரிங்களா நா நாள் நாளுமே அவுங்க சுச்சுவேஷ அவ்ளவு பேடா இருந்தங்களா சொல்லுங்க
கரெட்டு தா நம்ம ஒ சோ வாய குடுத்து புண்ணாக்கிறதுங்கிறது இதுதா நெனைக்கிறே வேற ஏதாவது இது டாபிக் பேசுல ங்களா
இல்லைங்க அவுங்க இப்போ செட்டுலாவ பத்தி பேசலா அப்பறோ அவுங்க சொல்லுவாங் இந்த என்ன சொல்றது ஊட்டியில இருக்க முருகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறே ஊட்டியில இருக் க லொகேஷன போய் பாக்க போறே அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க செரிங்களா அப்பெல்லா சொல்லு போதெல்லா நமக்குல்லா எவ்ளோ கோவ வரு தெரியுமா அதுவு அவு ங்களுக்கு வந்துட்டு அங்க இருந்து பக்கோதாங்க ம் சு முன்னாடியே பேசுபோது அப்டி சீன் போடுவாங்க அ எனக்கு டீ குடிக்கனாலே அங்கதா போய் டீ குடிப்பே அங்கதா போய் உருளுவே அங்கதா போய் பொறளு வே சொல்லிட்டு சீன போட்டாங்க அது எல்லாமே பொய்யு சொல்லி இப்பதா தெரியுதுங்க எனக்கு
எங்க பாவோ மன்னிச்சு விட்ருலா விடுங்க
அது எப்டிங்க மன்னிக்க முடியு யாரா இருந்தாலு மன்னிப்பாங்களாங்க வாழ்க்கையில மறக்குமாங்க இப்டி ஒரு பெரிய ஒரு விஷ்யத்த பண்ணாவங்கள எல் லா மன்னிக்கவே மாட்டாங்கங்க நாலா மன்னிச்சு பேசுறேங்கறதே பெரிய விஷ்யங்க தெரியுங்களா
அப்டிங்களா ஆ சமீபத்துல உங்களுக் ரொம்ப முக்கியமான பர்சன் அவுங்கதான
கடையவே கடையாதுங்க நீங்க அப்டிலா ஒண்ணு கிடையாதுங்க ஏங் கூப்டுருந்தா இப்ப கேளுங்களே அங்கதா எங்க மாமாபைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கா செரிங்களா நா ஒரு வார்த்த சொல்லிருந்தா அட்லீ லிஸ்ட் என்ன பாக்கறதுக்காக வந்திருப்பா அவனுக்கு வேல இருக்கு அவன் போலீஸா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஏகப்பட்ட வேல இருந்திரு பிஸியா இருக்கா ஆனா என்ன ஒரு வார்த்த சொல்லிருந்தா நா வந்துருப்ப என் ஃப்ரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவன தெரியு நல்லா வே தெரியு நா ஒரு வார்த்த கூப்பிட்ருந்த கண்டிப்பா வந்திருப்பா ஜஸ்ட் பாக்குறதுக்காவுது வந்திருப்பா ஆனா இவங் நா தா செரி கூப்பிடல செரி அவன போட்டு எதுக்கு தொந்தரோ பண்ணிகிட் தொந்தரோ பண்ணிட்டாலா இல்ல சின்ன ஒரு ஈகோ செரி எதுக்கு அவனு போய் கூப்டுகிட்டு அப்டிங்கிற மாரி ஒரு ஈகோல வுட்டுட்டே அழகா நா அவனக் கூப்ட்ருக்கலா சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்கலா ஒரு டீ வாங்கிந்துருப்பா எனக்கு சொன்னாங்க நா ஒரு டீ கண்டிப்பா வாய்ங்க்தருவ அப்டி வாங்கித் தர்லனா நா பேஸ்வே மாட்ட இதுக்குமேல அப்டிங்கிற மாரிலா சொன்னாங்க அவன்ட குட்ருந்தா ஒரு டீ என்ன டி வித் ஐஸ்கிரீம் டி வித் ஸ்னாக்ஸ் ஏதா வாங்கியாந்திருப்பா
எங்க உவப்ப பா சேரிங்க அவர் பாவ அவ என்ன சூழ்நிலையில இருந்தாரு தெரியாதுல்ல உங்களுக்கு
ஏங்க அந்த ந நால் நாள் சூழ்நிலைகள் இப்டி மோசமா இருக்கனுங்க ஒரு டீ கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு மோசமா இரு
சேரிங்க அவுங்க வேற மீன்ஸ் பிளான் பண்ணி அவுங்ளுக்கு அத விட பெருசா ட்ரிப் பிளான் பண்ணி கூட்டிட் போவாரு
எதுக்குங்க இப்போ அதுக்கே வலைய சும்மா அத விட பெருசா என்னங்க சும்மா அதுலா நம்பிக்கை இருக்குமாங்க யாருக்காச்சு யாராவது நம்புவாங்களாங்க இப்டி பட்டவங்கள. கு
நம்புவாங்கங்க.
நம்ப மாட்டாங்க ரொம்ப நம்பிக்க கஷ் கஷ்டமா இருக்குங்க நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குங்க
ரொம்ப வந்து அவுங்க சூழ்நிலை புரிஞ்சுக்குனு நீங்க
எத்தன நாளைக்கிங்க நால் நாளத்தைங்காங்க.
ஏங்க அவுங்க அவுங்க அவுங்க ஃபி அவுங்க சொன்னாங்க ஸ்லோ அவுங்க முக்கியமானத சொன்னாங்க சொல்தாங்க வேலைக்கே சேந்திருக்காரு சரிங்ளா அந்த எடத்ல வந்து பாத் த்திங்னா அவரு வந்து அந்த வேலைல சேந்து ஒரு ரெண் நாள் கூட இருக்காது. அ.. ஜாயின் பண்ணி
ஆ ஏங்க வேற அதுல ஒரு பெரிய கடுப்பான ஒரு விஷ்ய என்னத் தெரியுமா ஒன்னு ஞாயித்துக்கெழம ஞாயிற்றுக்கெழம ஒர்க்கு இ எம் பயங்கற வேல சரிங்ளா எ சண்டே எப்டி இருக்குங்க அந்த ஞாயிற்றுக்கெழம எப் ப்டி இருக்கு எல்லாருக்கு லீவு தான கால் பண்ணா சொல்றாங்க நா இப்பதா நிம்மதியா குளிச் ச்சிட்ருக்கே அப்ப இங்க எரியும் பாருங்க கப கப கபனு எப்டி இருக்கு தெரிமா அந்த வார்த்தைய கேட்கும்போது
ஆ அவுங்க நம்பர் பிளாக் பண்ணி வச்சுதாங்க சொன்னாங்க அதுக்கு நீங்க சொல்லுங்க
அட ஏ இப்பே எங்க அங்கதாங்க அவ ஊருக்கு தாங்க வந்திருக்காங்க என்ன வேணாலு பண்ணா பண்ணிருக்லாங்க பண்ண கூடாதுனா பண்ண கூடாது. இது அதானங்க உண்ம அந்த உண்மைய ஒத்துகிறிங்ளா இல்லையா பாக்கன்னா பாத்ருக்கலா பாக்கண்டானா பாக்கண்டா அதான உண்ம
பாக்க வேணான்ட்லா இல்லிங்க. என்னங்க இப்பில்லா பேசிட்ருக்காங்க. என்னங்க நீங்க இப்பி பிட்டாம பேசிறிங்க
ஏங்க இப்ப ஒருத்தங்கள ஒருத்தங்கள பாக்கணுனு முடிவு பண்ட்டா கண்டிப்பா பாத்துருவோ பாக்க வேணான்னு முடிவுப் பண்ட்டா பாக்க மாட்டோ அவ்ளோதா நம்ம வந்துட்டு இது
கஷ்டப் பட்ருப்பாங்க. உங்ள பாக்
உம் இந்த அதாங்க பாக்காம இருக்கறதுக்கு எவ்ளோ கஷ் பட்டுடுப்பாங்க அந்த கஷ்டத்த அவுங்க. அ பேச்சு அ அ ஆ பாக்லாம்ல ட்ரை பண்ணாங்கங்க தெரிஞ்சுதுங்க ட்ரை பண்ணலா ரொம்ப லட்சணமா தெரிஞ்சிக்கங்க உம் சரிங்க சரிங்க நம்ப ஜாலியா சந்தோஷமா இந்த ட்ரிப்பு எங்ளுக்கு முஞ்ச்சு நல்லா இருந்துச்சு நாங்க அடுத்த ட்ரிப்பு ம் பிளான் பண்ணோ அது பக்கத்துல ஒரு பார்க் போனோ அதுவு நல்லாருந்துச்சு ரொம்ப அதுவு சின்ன குழந்தைங்க குட்டிஸ் எல்லாத்தையு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகு தும் முடிஞ்சது சரி நீங்க இப்ப எங்க சுட்டுல நீங்க இப்ப எங்கிருக் அ இது ஒரு சின்ன ஆக்சிடென்டுங்க வாழ்கைல அடிப்பட்றதெலா சகஜதானங்க அடிகள்லெல்லா பாத்து வ வளந் அப்பதானங்க நல்லபடியா வளர முடியு சொல்லுங்க ம் அ இதனால அந்த அடியெல்லா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது எவ்ளோ பெரிய அடியே பட்டாச்சு ச்சோ என்னங்க டூரே போனதில்லையாங்க இல்லிங்க இல்லிங்க அந்த எ ஃப்ரண்டு சொல்லிருக்கேனாங்க அவ ஒருக்கா உங் முன்னாடி எப்டி தெரிமா சொல்வாங்க தல போட்டுமான் சொல்லு அட்லீஸ்ட் ஒரு வார்த்த கேப்பாங்க எடைல என்ன தெரிமா பண்ணாங்க வண்டில ஏறி உக்காந்துட்டு நா கெளம்பிட்டே பாய் பாய் அப்டிங்றாங் இதெல்லா நம்ம எங்கங் இதெல்லா நம்ம எங்கங்க கொண்டு போய் சொல்றது சொல்லுங்க
அதுதாங்க சொல்ற அதனாலதா இப் டூருக்கு போறக்கே டூர் போறக்கு ப்ளான் பண்றக்கே பயமாருக்கு
ஓ பயமா இருக்குங்ளா போய்ட்டு வாங்க வாழ்க்கைய அனுபவிக்ற வயசுல அனுபவிச்சுட்டு போயர்னு ம் ஆஹ
டூரெலா நாங் போ க மாட்டங்க நா போனா என்னங்க அது ஒண்ணு போறது திருவண்ணாமல
ஆ ஏங்க நீங்க சாமியாரா
இல்லினா கேரளா சைடு போவே கோயிலுக்கு
அதாங்க கேரளாக்கு எல்லா எதுக்கு போவாங்க சைட்டு அடிக்கறதுக்கு தானங்க
சாமி கும்பட தாங்க போவ
நி என்னவோ நா தெர்லங்க
குருவாயூர் திருப்பரையாறு ஆமலங்காடு
ம்
அதே ஒரு டிராவல்ங்க
எடையில கூட நாங்க ஒரு டிராவல் போனோங்க ஒரு ஃபால்ஸ் போயிருந்தோ ஃபேமிலியோட சூப்பரா இருந்தங்க அவ்ளோ என்ஜாய்மென் ன்னங்க அத என்ன சொல்றது அங்கே போயி அங்கயே போயி சமைச்சு ஆ என்ன சொல்றது க நாட்டு கோழி எடுத்துட் போய்ட்டு அப்புற மட்டனு போய்ட்டு அங்க போய் சமைச்சு சாப்பாடெலா பொங்கி குளிக்க குளிக்க அந்த எடத்துலயே உக்காந்து சாப்படறது சூப்பரா இருந்துங்க இங்கென்ன தண்ணியா இல்லன்ல்லா கெடையாது
அதல்லா இல்லிங்க அவங்கள மாரி இன்பர்மேஷன் தா குடுப்பாங்க எ ஃப்ரண்ட் ஒருத்தங்க இருக்காங்க என் க்ளோஸ் ஃப்ர எ வாழ் எ ஒரு நாள் வச்சுக்குங்க எ வாழ்க்கை எ தார்க்கு காதல் எல்லாமே அவுங்கதான் வச்சுக்குங்க அங்க நம்ம இன்ஃபர்மேஷன் தா குடுப்பாங்க போறக் முன்னாடி எல்லா கெளம்புனதுக்கப்புற சொல்லுவாங்க நாங்களா கெளம்பறே அப்டின் சொல்லிட்
நாளைக் கூட நா ஒரு டூர் போறங்க அத வேற நா சொல்லிட்டே ஆனா என்னனு சொல்லுவாங்க நா சொல்லவே இல்லன் சொல்வாங்க நாளைக் காலைலயே கிளம்பிருவங்க சரிங்ளா காலைலே ஒரு எட்ற கே கெளம்பிருவங்க சரிங்களா
செரிங்க சேரிங்க
செரிங்க நம்மளோட நேரோ முடிய போகுது செரிங் அடுத்த கால்ல பாக்கலா
நா அதுல காம்பு கால் பண்ணிட்டு கால் பண்ணுங்க
செரிங்க